சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் சாப்ட்டீங்களா
சாப்ட்டேன் நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டேன் என்ன சாப்பாடு
பருப்பு
பருப்புங்ளா பருப்பு எப்டி செய்வாங்க
பருப்பு நீங்க குக்கர்ல ப்போ பருப்பு அப்டியே ராவா போட்டு
ஆ
ஆதுல வெங்காய தக்காளிலாம் போட்டு நீங்க வத வதக்கிட்டு அப்டியே தண்ணி ஊத்தினீங்னா ஒரு மூணு விசில் விட்டீங்னா போதும்
அப்டிங்ளா சரிங்க சரிங்க அப்பறோ இன்னிக்கி நாளு எப்டி போச்சி
இன்னிக்கி மொக்கையா தாங்க போச்சி நீங்க என்ன சாப்டீங்க
நானு பருப்பு தாங்க சாப்டே நாங்க செஞ்ச பருப்பு வேற மாரிஞ்சி என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்த வெச்சி வந்து மெளகாவ போட்டு அதுகப்றோ எண்ணய ஊத்தி கடுகு போட்டு அதுகப்றம் வந்து இன்னும நெறய போட்டோங்க போட்டுட்டு அதுக்கப்றம் வெங்காய தக்காளில்லா போட்டுட்டு அதுக்கப்றம் வந்து என் ஃப்ரெண்டு ஏதோ மஞ்சத்தூள் அது இதுன்னு போட்டாங்க போட்டக்கப்றம் நாங்க நா வந்து ரெண்டு பேரு தாங்க இருக்கோ எங்க ரூம்ல அதனால நாங்களே சமச்சுக்கிறோங்க சமச்சி அதுக்கப்றம் சாப்ட்டங்க சாப்ட்டு இப்ப கொஞ்ச நேரோ படுத் தூங்கிட்ருந்தேன் நீங்க கூப்ட்டீங்களா அப்றம் உங்கள்ட்ட பேசுறேன்
சூப்பருங்க அப்புறோ என்னங்க
அப்புறோ என்னங்க அப்புறோ வந்து உங்களுக்கு எங்கங்க உங்க கல்லூரிய பத்தி சொல்றீங்ளா
அ கல்லூரியாங்க அது பெரிய கல்லூரிங்க இன்ன இப்போ போறக்குதா போரிங்கா இருக்குது
ஆ
அதா என்ன பண்றதுன் தெர்ல
கடுப்பா இருக்குங்ளாங்க அவுங்ளுக்
ஆமாங்க உங்குளுக் எப்டி ஹலோ
க்கு முடிஞ்சாச்சுங்க முடிஞ்சுட்டு இப்ப வந்து நம்ப வந்து வேலைக் போயிட்ருக்கங்க வேலைக் போயி நா என்ன பண்ணுவனா காலையில போவ போயிட்டு சும்மாதா உக்காந்து கெடப்ப அங்க எதுவு கேக்க மாட்டாங்க அதுக்கப்பறோ வந்து கொஞ்நேரோ வந்து எதா வேல குடுப்பாங்க செய்வ செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் தூங்குவ தூங்கிட்டு அப்புறத்து மதியானம் வந்து நா வந்து இது எக்ஸசைஸ் பண்ண போவாங்க தெனமு அப்ப அப்டியே வந்து அதுக்காக சாப்பாடெல்லா எடுத்துட்டு போவே இங்கியே முட்டக் முட்ட கறி அதெல்லா எட்டு போவாங்க வெஜிடபிள் ரெடி ஆனதும் சாப்டுவங்க சாப்ட்டு நம்ம திரும்பி மதியான ஒரு தூக்க வருங்க அப்பறோ தூங்கிட்டு அப்பறோ வந்து எதாவ்து வேல இருந்தா திரும்பி பாத்துட்டு அப்பறோ சாய்ங்கால வந்து உடற்பயிற்சி செய்ய போவாங்க போயி செய்வங்க செஞ்சுட்டு அதுக்கப்றோ வந்து வருவங்க திரும்பியு வந்து நைட்டெல்லா சமச்சு திருப்பியு சாப்டுவங்க
ம் ரொம்ப கஷ்டமான வாழ்க்க வாழ்றீங்க போலக்கு நீங்க
ஆமாங்க ரொம்ப கஷ்டோ தாங்க நீங்கல்லா ஜாலியா இருப்பீங்க நீங்க காலேஜ்ஜி படிக்கிறீங்க
ஆமாங்க போனா யாரு எதுவு சொல்ல மாட்டாங்க போயி ட்டு அங்க கொஞ்ச நேர் உக்காந்துட்டு அப்டியே கொ நண்பர்களிட்ட பேசிட்டு
ஆ
அப்றோ எங்கயாவது விளாண்டுட்டு செஞ்சுட்டு வருவங்க வேற என்னங்க இப்ப ம் ம் ஏ ஏ சாய்ந்த்ரோ ஆனா போயி ஆ ஜிம்முக்கா போய்ட்டு
அ
வந்து எங்கூட பேசி இருந்துட்டு வருவேங்க
வாழ்க்கையே ஒரு சந்தோஷமான வாழ்க்க தா உங்குளுக்
ஆமாங்க நீங்கள்லா சந்தோஷமா இருந்து தானுங்க வந்தீங்க
ஆ உங்களுக் காதல் எதாவ்து இருக்கா அவங்க பேசறத பாத்தாலே அப்டி இருக்கு டின் தோணுது எங்குளுக்கு அ ஆ பொய் சொல்லாதீங்க
என்னங்க இதுல ஏங்க பொய் சொல்றது இருக்கு என் கூட ஒருத்த இருக்காங்க அவன்ந்தாங்க காதல் கதவி எப்ப பாத்தாலும் பேசிக்கிட்ருப்பா
அவர பத்தி சொல்றீங்ளா அவர் காதல் கதைய எனக்கு கேக்கணும் போல இருக்கு
அவரு அ ஸ்கூல் பருவத்துலந்து காதல் பண்ண ஆரம்பிஷ்டாருங்க
அ
அவுரு காதல் பண்ணி ஆ கிட்டதட்ட ஐந்து பொண்ணுகள காதல் பண்ணி அ அப்றோ
இல்லைங்கள
அவர் அப்படிதாங்க அவங்களாச்சி அதுங்களு காதல் பண்ணி ஒவ்வொரு மாசமு ஒரு பிரேக்கப் ஆயி இப்ப கடைசி ல ஒரே ஒரு பொண்ணு கூட மட்டு இருக்கிறாருங்க
ஆ சரிங்க சரிங்க நீங்க ஏ காதல் பண்ல
என்னங்க நம்மள யாருங்க லவ் பண்ணுவா அதுனால தாங்க
என்னங்க இப்படி சொல்லிட்டிங்க உங்க பேச்ச பேசுறதே ஒரு ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு பேசாதா
அதெல்லா பேசாதுங்க என்னதுங்க பண்றது பேச்சு நல்லாருந்தாலு மூ ஆ மூஞ்சி நல்லாருக்கணுமல்லங்க
பேச்சே போதுங்க அழகெல்லா ஏங்க பாக்கறிங்க நீங்க
அழகு தாங்க மொதல்ல எல்லாரு பாப்பாங்க அதுக்கப்பறந்தாங்க எல்லாத்தையு பாப்பாங்க மனச
மொதல்ல அழகுங்கறதே நீங்க பேசறதுல்ல தாங்க இருக்கு உங்கள பாக்கறதுல இல்ல
என்னதா நீங்க சொன்னாலு கடைசில காசு இருந்தாதாங்க எல்லாமே காசு எல்லாம ஒண்ணு பண்ண முடியாதுங்க
காசு என்னங்க காசு காசெல்லா இன்னைக்கு வரு நாளைக்கு போகு இந்த மாரி உண்மையான நண்பர்கள சேத்து வெச்சுக்கோங்க அது என்னைக்குமே வராது
நீங்க சொல்றது கரெக்ட்டுதாங்க ஆ நண்பர்களுமே இப்பல்லா யாரு பேசறது இல்லங்க எல்லாரு அவங்கவங் வேலய பாத்துட்டு போயர்றாங்க
நீங்க உங்க வேலைய பாத்து காசு சம்பாரிங்க காசுதா முக்கிய
அதாங்க நானுஞ் சொல்றே
சரிங்க சரிங்க சேரிங்க எனக்கு வந்து இந்த மாரி வயிறெல்லா வலிக்குதுங்க பயங்கரமா எதாவது பண்ற சொல்லுங்களே நா வந்து இந்த மாரி எந்த வேலையுமே செய்ய மாட்ற ஆனாலு எனக்கு வயிறு வலிக்குது என்ன பிரச்சனைனு எனக்கு தெரில
வேலை செய்யாம இருந்தா வயிறுதாங்க வலிக்கு அதனாலதா வேல செய்யணுங்க சும்மா படுத்தே இருந்திங்கன்னா வயிறு வலிக்கதாங்க செய்யு
தெனமு நா வந்து எங்க இது நிறுவனத்துக்கு போய் வேல செஞ்சுட்டுதா வர்ற தெனமு
அது சும்மா ஒரே எடத்துல உக்காந்துருக்கிங்க அங்க இங்க வாக் பண்ணணுங்க
ஆ எ நா வந்து என்னோட மடிக்கணினில வேல செஞ்சுட்டுதா இருக்கே
அது அதாங்க நானு சொல்றே நீ உக்காந்த எடத்துலயே உக்காந்துக்குனால தாங்க உங்களுக்கு வயிறு வலியில இருந்து எல்லா வலி க்குது அதா நீங்க அங்க இங்க நடந்து ட்டு செஞ்சுட்டு கொஞ்ச பாடி கொஞ்ச எக்சசைஸ் அப்பைக்கப்ப பண்ணிங்கன்னா வயிறு வலிக்காம இருக்கு
சரிங்க சரிங்க சரிங்க எனக் கு எனக்கு வந்து போரடிச்டே இருக்குங்க எதாவது பண்ண பண்றதுக்கு எதாவது சொல்லுங்களே எனக்கு
அதிருக்கட்டுங்க உங்க காதல் கதைய நீங்க சொல்லவே இல்ல
எங்கத என்னோட காதல் கதலா ஏங்க என்னோட காதல் கத வந்து நா வந்து பத்து வருஷமா ஒரு பொண்ண காதலிக்கிறங்க அந்த பொண்ணு என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிதுங்க
ஆ
ஆ இப்ப வந்து அந்த பொண்ணுக்காக நா என்ன வேணா பண்ணுங்க அந்த பொண்ணு எனக்காக என்ன வேணா பண்ணுங்க
என்னங்க உருகி உருகி லவ் பண்றீங்க போல இருக்க
ஆமாங்க அப்பறோ ஒரு நாலு வருஷோ சண்டையா போச்சுங்க ஆனாலு அந்த பொண்ணு என்ன மறக்காம என்ன லவ் பண்ணிட்டு இருந்துங்க நானு அந்த பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தங்க
அப்பற என்னங்க ஆச்சு
அப்பறோ இப்ப ஒன்னா தாங்க இருக்கோ எங்கல யாராலயு பிரிக்கவே முடியாதுங்க யாராலயு தடுக்கவே முடியாதுங்க என்ன ஆனாலு நாங்க சேந்து காட்டுவோங்க இந்த உலகத்த உட்டு ஓடியோ சேர்ந்து காட்டுவோங்க
இப்பல்லா சண்ட போடுறது இல்லிங்களா
சண்டல்லா போடுவோங்க அது தெனமு சண்ட போட்டுட்டுதா இருப்போ அதுக்காக அந்த பொண்ண வுட்டு குடுத்துட முடியுமா அந்த பொண்ணு என்ன விட்டு தராது என்னதா சண்ட போட்டாலு நா ஆ என்னதா சண்ட போட்டாலு ஒன்னு நாங்க வந்து பேசிக்கிட்டு தா ஆகணு ஏன்னா இன்னோ ஒரு ஏழு வருஷத்துல கல்யாண பண்ணிக்க போறோ கல்யாணோ ஆனா சண்ட தா இருக்க போது ஆ இப்பயே எனக்கு வந்து கல்யாண ஆன மாரிதாங்க இருக்கு
கல்யாண எல்லாமே பிளான் பண்ணிட்டீங்களா அப்போ
ஆமாங்க ஏழு வருஷோ கழிச்சி கல்யாண பிளான் பண்ட்டங்க நா வந்து இந்த மாரி வெளிநாடுல போய் வேல செய்லான்ட்டு இருக்கங்க
எந்த நாட்டுக்கு போலான் இருக்கீங்க
நா வந்து நாடு பேர சொல்லலா விரும்பலங்க
ம்
ஆ இப்போதிக்கு நா ஒரு முடிவா இல்ல எந்த நாடுன்னு ஆனா நா வந்து அ ஏதாவது இந்த மாரி வெளிநாடு போய் சம்பாரிச்சு ஒரு மாரி ஒரு ஒரு நெலமைக்கு வந்து எய குடும்பத்த காப்பாத்துற அளவுக்கு ஒரு நெலமைக்கு வந்து அவுங்க வீட்டுல போய் பொண்ணு கேக்கலான்னு இருக்கங்க
ரொம்ப நல்லதுங்க
ஆனா அந்த பொண்ணு வந்து வேணா வேணாங்குதுங்க அந்த பொண்ணு வந்து அந்த என்ன பிரிஞ்சு இருக்க முடியாது வாரத்துக்கு ஒரு தடவையாவுது என்ன பாக்கணு அப்டிங்குறாங்க
எய ரெண்டு பேரு நல்லாதானங்க காதலிக்கிறீங்க எய வேணானு சொல்றாங்க உங்கள
அத வேணா என்ன வேணானு சொல்லங்க இந்த மாரி நா வெளிநாட்டுக்கு போறது வேணானு சொல்றாங்க
ஆ உங்கள பிரி்ஞ்சு இருக்க முடில்லிங்களா
ஆமா என்ன பிரிஞ்சு இருக்க முடியாதாமா நேத்து கூட அப்டிதா சொன்னாங்க
வாழ்க்கனா கொஞ்ச அப்டித்தாங்க இருக்கு நம்ப ஒரு கடின மான விஷயத்தலா கலந்தாங்க சந்தோஷமா இருக்க முடியு
அது எனக்கு தெரிதுங்க ஆனா எனக்கே வந்து இங்க இப்ப சொல்றதுக்கு நல்லாதாங்க இருக்கு ஆனா கொஞ்ச கஷ்டமா இருக்கு ஆனா போனாதாங்க வாழ்க்க நிம்மதியா இருக்கு அப்பறோ பிற்காலத்துல வாழ்க அப்பதா நிம்மதியா இருக்கு
அதா அதத்தாங்க நானு சொல்ற நீ எய முடிஞ்ச அளவுக்கு இப்பயே கஷ்டப்பட்டு உங்க உங்களால முடிஞ்ச எல்லா தா அப்பறோ நாள பிண்ண எதுனாலு நீங்க எப்ப போய் பொண்ணு கேக்குறதுனாலுமே உங்க உங்க அவிங்கல்லா உங்களோட சொந்தக்காரங்கலோ யாரா இருந்தாலு ஈஸியா கல்யாணம் பண்றதுக்கு தோதா இருக்கு
சொந்தக்காரங்கல்லா இல்லங்க அந்த பொண்ண தாங்க நா கல்யாண பண்ணனு
அதாங்க இப்போ நீங்க அங்க போய் பொண்ணு கேக்கிறீங்கன்னா அப்போ நீங்க என்ன வேல ஏதாது நல்ல வேல பாத்தா தான உங்களுக்கு பொண்ணு தருவாங்க ஆ அதாயா இப்பயே கொஞ்ச கஷ்டப்பட்டு நல்ல இடத் ப்பற போயிட்டிங்கனா உங்ளுக்கு ஈஸியாக இருக்கு பொண்ணு கெடைக்கிறது
சரிங்க சரிங்க நீங்க சொல்றததல்லா புரியுது அதுக்கு நா வேல செஞ்சுக்கிட்டு தாங்க இருக்க இன்னோ வந்து ஒரு இரண்டு வருடங்கள் தா அதுக்கப்புறோ நம்மள வந்து தடுக்கவே முடியாதுங்க
ஏங்க ரெண்டு இரண்டு வருடங்கள்ள என்ன செய்ய போறீங்க
இப்ப நா வந்து நல்லா படிச்சு நல்லா ஒரு இதெல்லா பண்ணிருவங்க எல்லாமே கத்துப்பங்க அறிவில்லா நல்லா வளர்த்துக்கலான்றுகங்க
இப்ப உங்களுக்கு என்ன தெரியுங்க
இப்போ வந்து எனக்கு இந்த மாரி அ நாலேஜ் வந்து எப்டி இருக்குன்னா இந்த மாரி கணினி அது சம்மந்தப்பட்டதா இருக்கு
ம்
அப்புறோ கொஞ்சோ இன்னு நெறய கொஞ்சோ கொஞ்சோ தெரியுங்க நா படிச் சதுல தெரியுங்க எனக்கு நா வந்து பி எ பி சி பி எஸ் சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சேங்க
ம்
அதுல சம்மந்தமே எனக்கு கொஞ்சோ நறையா தெரியுங்க
சூப்பருங்க
இருங்க இருங்க எங்க அப்பா கூப்பறாங்க இதோ வந்துர்ர
ஆ செரிங்க
ஆ